ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோவ்
ம் நல்லா இருக்கே
ஹலோ
நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்டிங்களா ஹலோ
ஹலோ
கல்ல தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஹலோ உங்க வாய்ஸ் கொஞ்சோ எனக்கு பிரேக் கை வர மாரி இருக்குது உங்களோட வாய்ஸ் கொஞ்சோ எனக்கு பிரேக் ஆயி வர மா ஓகே கேக்குது சாப்டீங்களா
ஆ சாப்ட நீங்க சாப்ட்டாச்சா கால்லேந்து எப்டி போச்சு உங்களுக்கு டே
இன்னைக்கு டே வந்து இனை கொஞ்சோ ஒர்க் இருந்தது மீட்டிங் இருந்தது சோ எல்லா அட்டன்ட் பண்ணிட்டு அது அப்டியே போயிட்ருக்குது ஆ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்ல
இன்னைக்கு எப்பயு போலதா சாம்பாரு வித் எக்கு நீங்க என்ன சா
சாம்பார் வித் நா வந்து பாத்தீங்னா ஆ டால் செஞ்ச பருப்பு செஞ்ச அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா பாலக்கீர இருக்கு பாத்தீங்களா பாலக்கீர அப்றோ வந்து கொத்தவரங்கா பொரியல்
நீங்க சமைக்க செய்வீங்களா
ம் நா தா சமைப்பே வீட்ல
ஓ வீட்ல யார் யார்லா இருக்காங்க
நானு எ ஹஸ்பண்ட் மட்டு
ஓகே நீங்க ரெண்டு பேர்க்கு உங்க நீங்ளே சமச்சிருவீங்க
ஆமா மார்னிங் வந்து பிரேக் ஃபஸ்ட் வந்து தோச செஞ்சிருந்தே அப்றோ இப்ப லன்ஞ்சுக்கு இத செஞ்ச அவர் வர கொஞ்சோ லேட்டாச்சு அதுனால நா சாப்ட்டே அப்றோ கொஞ்சோ அப்றோ ஆப் ஆஃபீஸ் ஒர்க்கு பாத்துட்ருந்தே சேரி அதுக்கப்றோ ஃப்ரீயான வந்தே
வீட்லியே ஆஃபிஸ் ஒர்க்கு எல்லாமே பாத்துப்பிங்ளா
ஆமா நா ஒர்க் ஃப்ரம் ஹோமாதா பாக்குறே அது வீட்லே ஒரு த்ரீ டேஸ் தா பாப்பே
ஓகே ஓகே எப்டி போய்ட்ருக்கு மேரேஜ் லைஃப்லா
நல்லா போயிட்ருக்குது எனக்கு மேரேஜ் ஆயி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு
ஃபைவ் இயர்ஸ் ஆச்சா
ஆமா ஏ இவ்ளோ ஷாக்கா கேக்றீங்க
இல்ல திடீர்னு ஃபைவ் இயர்ஸ் இன்னொன்னே அதிர்ச்சி ஆயிட்டே இப்பதா மேரேஜ் ஆயிர்க்குனு நெனச்சுக்கிட்டே நானு
ஓகே ஓகே எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆயிர்ச்சு நல்லா போயிட்ருக்குது
ஓகே பசங்களா
பசங்க இல்ல எனக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டுந்தா இருக்கோ ஓகே எவ்ளோ நாள் ஆகுது உங்ளுக்கு
ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கு இப்ப வந்து எனக்கு ஒரு பேபி இருக்கு
ஓகே ஓகே ஓகே பேபி நல்லாருக்குங்ளா
ம் நல்லார்க்கு எப்பத்தாலு தூங்கிட்டே இருக்கு எப்ப வெள்ளாடுன்ற மாரி இருக்கு
எப்ப பாத்தாலு தூங்கிட்டே இருக்குனா நைட்ல தூங்க மாட்டாங்களே
ஆ நைட்டு தூங்குறா கால்லியு தூங்கிட்ருக்கா எப்பிமே தூங்கிட்தா இருக்கா எல்லா சொல்லுவாங்கல்ல ஒரு சில டைம்லா இந்த கொழந்த வந்து மூச்சிட்டே இருக்கு மூச்சிட்டே இருக்கு எப்ப தூங்குனே தெர்லன்லா சொல்லுவாங்கல அந்த மா அது மாரி எதுமே அவே பண்ண மாட்றா தூங்கிட்டே இருக்கா
நல்லதுதா உங்குளுக்கு அப்ப கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க சில கொழந்தைங்ளா வந்து பாத்தீங்னா சில கொழந்திங்கள் வந்து பாத்தீங்னா பகல்ல வந்து தூங்குனாங்க அப்டின்னா நைட்ல அந்த கொழந்தங்க வந்து தூங்காது முழுச்சிட்டே இருக்கு அம்மாவு சேந்து தூங்க முடியாதுன் சொல்லுவாக அதே மாரி பா நைட்ல தூங்குற கொழந்த வந்து பகல்ல தூங்காதுன் சொல்லுவாங்க அப்போ வந்து பாத்தீங்னா அந்த கொழந்தைங்க வந்து தூங்காமே இருக்கம்போது அப்ப வந்து அம்மா வந்து பாத்தீங்னா அவுங்களு சேந்து தூங்காம தா இருப்பாங்க அந்த குழந்த எந்த டைமுக்கு தூங்குதோ அந்த டைமுக்கு அம்மாவு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துக்குட்டாதா சோ சில குழந்தைங்கல்லா அந்த மாரிதா இருக்காங்க
நானு அப்டிதா நெனச்சே ஸ்ட அ பொறந்த ஸ்டார்டிங்ல அப்டிதா நெனச்சே ஓ இந் கொழந்த வேற பொறந்துர்ச்சே நம்ளால தூங்கவே முடியாது நா வேற நல்லா ஸ்லீப் பண்ணுவனா எ தூங்கவே முடியாது அப்டின்ற மாரி நெனச்சிட்ருந்தே கடைசில பாத்தா இவே எனக்கு மேல தூங்கிட்ருக்கா
நீங்க நல்லா தூங்குவீங்கனா அப்போ ஒங்க பையனு அத மாரிதா தூங்குறா அதனால தான் உங்குளுக்கு வந்து அவ ஃப்ரீயா கொ விட்டுர்றா நா தூங்குறம்மா நீங்க உங்க வே உங்க ஒர்க்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்ன டிஸ்டப பண்ணாதீங்கன்னு சொல்ட்டு அவே தூங்கிட்ருக்குறா
ஆனா ஒரு சில டைம்ல எக்ஸைட்மெண்டா இருக்கு எப்ப இவ விளாடுவா எப்ப எழுந் நடப்பா இப்ப இதெல்லா ஒரு சில விஷ்யல்லா பண்ணுவா அந்த கவர் குழந்தைங்கன்னா கவரும்ல்ல வந்து நடக்கறது அதெல்லா எப்ப பண்ணுவான்ற மாரி இருக்கு
இப்ப எவ்ள நாள் ஆகுது கொழந்த பொறந்து
ஆ ஃபோர் மந்த் ஆக போகுது இப்போ
ஓகே ஒரு சிக்ஸ் மந்த் மேலதா வந்து கொழந்த வந்து குப்பற படுக்குன் சொல்லுவாங்க அதுக்க அப்புறமு ஒரு ஒன் இயர் பக்கம்தா வந்து கொழந்த எந்திரிச்சு நடக்குன் சொல்லுவாங்க இப்பதான ஃபோர் மந்த் தானே ஆகுது உங்களுக்கு ஆ இப்பதான ஃபோர் மந்த் ஆகுது இப்ப அந்த போர் மந்த்தல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைக்கு வந்து நம்மளோட மொகோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா வந்து கிளியரா இருக்காது அம்மாவோட மொக தெரியு கிளியரா இருக்காது சோ இருந்தாலு இவங்கதா அப்படிங்கறது ஒரு பிளியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்லதா நல்லா தெரியுன் சொல்லுவாங்க இப்ப நம்மள பாத்தா ஸ்மைல் பண்ணுவா அந்த மாதிரி
ஓ அதனாலதா இப்ப வந்து ஃபர்ஸ்ட்லா வந்து எந்த ரியாக்ஷன்னு குடுக்காம இருந்த இப்ப குடுக்கற கரெக்டா
ஆமா ஆமா
எனக் என்னன்னா
பொறந்ததுல இருந்து பாத்தீங்ன்னா அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது கோ ஏதோ தெரியாது அந்த குழந்தைங் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கும் போதே சிரிக்கு தூங்கியா அதுவா சிரிக்கு அதுவா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு விளையாடுற மாரி இருக்கு அப்ப வந்து சொல்லுவாங்க வந்து அந்த குழந்தைக் வந்து அப்போ வந்து அம் மாவோட மொகமோ இல்ல யாரோட மொகமோ யாரு என்னங்கறிறது எது தெரியாது அப்ப தெரியாத போது காடு வந்து அந்த கொழந்த கூட வெளையாடு அப்டின் சொல்லுவாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த கொ கொழந்த பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணு சோ ஸ்மைல் பண்ணா ஏ சிரிக்கிறா
பண்ணிட் தா இருப்பா அவ
ஆமா கொழந்த வந்து ஸ்மைல் பண்ணு ஸ்மைைல் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லியிருக்கறாங்க அப்ப வந்து அந்த கொழந்தைக் வந்து அம்மாவே யாருன் தெரியாது அம்மாவோ மத்த உறவுகளோ யாரையுமே தெரியாது யாரோட பேஸ்சு கிளியரா இருக்காது அப்ப அந்த கொழந்த தூங்கு போது வந்து பாத்தீன்னா கடவுள் வந்து அந்த கொழந்தைகிட்ட வெளையாடுவாங்க அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறோ ஒரு
ஸ்டோரி சொல்லுவாங்கன்னா இந்த மாரி கொழந்திங்கிட்ட வந்து கடவுள் வந்து கேட்பாரா இந்த மாரி உங்க அப்பாவ வந்து தூக்கிட்டு போலாமா அம்மாவ வந்து தூக்கிட்டு போலாமான்ற மாரி கேக்கும்மா கேப்பாரா சாமி அப்போ வந்து கொழந்தைங் வந்து அப்பான் சொன்னா சிரிக்குமா அம்மான் னா அழுவுமா தூக்கத்துல ஆழுவுறதல்லா சொல்லுவாங்கல்ல
ஆ ஆமா ஓ ஓகே அது எனக்கு தெரியல அந்த ஸ்டோரி எனக்கு தெரியல எனக்கு நா கேள்விப்பட்டதில்ல எவ்வளவு நாளைக்கு அது ஆனா இந்த அது இந்த மாரி மயில் பண்ண போது வந்துன்னா காட் வந்து ப்ளே பண்ணு அப்படின் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியு பட்டு வந்து இந்த நீங்க சொன்ன ஸ்டோரி வந்து எனக்கு சரியா தெரியல
எங் வீட்டு சைல்லா ஃபுல்லா இப்படிதா சொல்லுவாங்களே அப்புற வந்து இந்த நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து கார்னர் இருக்குல்ல இது ஸ்ட்ரீட்டோட கார்னர்ஸ்ஸூ இங்கலா வந்து கூட்டு போ கூடாது பேய் வந்து புடிச்சுக்கோ அப்டின்னுவாங்க அவர் தலக்கி மேல கொன்னா நைட்ல டாய்லெட் போவாங்கல்லா சொல்லுவாங்கல்ல
அமா அதெல்லாம் தெ அதெல்லா தெரி அதெல்லா கேள்விப்பட்ருக்கே நானு இப்ப ஆறு மணிக்கு மேல அப்டின்னா அந்த கொழந்தைக்கு வந்து பத் அந்த கொழந்தையோட ஆ பாது பால் குடிக்கி பாத்தீங்ளா அந்த கொழந்த மேல பச்ச ஸ்மெல் அடிக்கும் பச்ச ஸ்மெல்ன்னா பச்ச கொழந்தையோட ஸ்மெல் அடிக்கும் பொறந்த கொழந்த அந்த ஸ்மெல் இருக்திட்டீங்ளா அதுக்கு வந்து இந்த காத்து கருப்பு இதெல்லா வந்து வரும் வெளிய எத்துக்கிட்டு போக்கூடாது அப்டி போகும்போது கைல எதா இரும்பு வச்சோ இல்ல வந்து கருப்பு வளையல் கருப்பு வளையல் போட்டு உடுவாங்க பாருங்க அந்த கொழந்தைக்கி அந்தது இருந்துச்சின்னா கொஞ்ச கருப்பு அதெல்லா அண்டாது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ச்சேரி அப்பு வந்து இந்த மார்னிங் இல்லட்டா ஈவினிங் டைம்லாம் வந்து காக்கா பறக் க்கிற டைம்ல வந்து கொழந்தய வந்து வெள்ல கூட்டு போ கூடாதுன்ட்டாங் அது ஏ
அது எனக்கு தெரியல ஆனா ஈவினிங் டைம்ல போ குடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது அது தெரியு ஏன்னா நா சின்ன கொழந்தைங்கள கூட அதிகமா ஸ்பென் பண்ணு கால டைம்ல வந்து எதோ நெழல் படக் கூடாது இந்த கருடன் நெழல்லா சொல்லுவாங்க அந்த மாரில்லா பறக்கு அந்த மாரி கொழந்தைங் மேல ப படக்கூடாது பட்டா கெட்டது அப்டின்னுதால சொல்லுவாங்க பறவைகளோட நெழல் பறவைகளோட அதே மாரி அந்த கொழந்தைங்கள வந்து பாத்தீங்ன்னா ஆறு மணிக்கு வந்து வெயில் ஆறு வெயில் ஆறு மணிக்கு இந்த வெயில் வரும் பாத்தீங்ளா அந்த வெயில்ல வந்து அந்த கொழந்தைய வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த மாசமா இருந்தாலும் பரவால்ல ஒரு மாசொருந்தாலு செரி ரெண்டு மாசமா இருந்தாலு அந்த கால வெயில்ல வந்து ஒ கொழந்தைய நம்ம வச்சிருந்தம்னா அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குதுல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கொழந்தைக்கு வந்து அதிகமா வ நோய் எதிர்ப்பு சக்தி வரும் கால வெயில்ல கால வெயில்னா ஒரு ஒம்போது மணிக்கு முன்னாடியே எட்டு ஒம்போது மணிக்கு முன்னாடி கால வெயில்ல அந்த கொஞ்ச நேர அதுல வச்சோம்னா அதுல வைட்டமின்ஸ் வந்து அது என்னவோ டி ஏ ஈயோ வருன்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல பட் அதெல்லா ஒடம்புக்கு கொழந்தையோட ஒடம்புக்கு அது கெடைக்கு ரொம்ப ஒடம் காலவெயில் ஒடம்புக்கு நல்லது கொழந்தைக்கி அப்டின் சொல்லுவாங்க சோ காலவெயில்ல ஒ கொழந்தய காட்டுவாங்க
டைம்ன்னா ப்ரெக்னன்டா இருக்க டைம்ல்லா ஏ சந்திர கிரகணம் சந்திராஷ்டம என்னன்னா சொல் சொல்லுவாங்கல்ல அந்த கிரகணம் வர டைம் வந்து வெள்ல போ கூடாதுன்னிட்டு
வெளிய வர குடாது கொழந்தைக்கு வந்து ஆபத்துன் சொல்லுவாங்க சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த மாரி கிரகணம் வரும்போது பாத்தீங்கன்னா கிரகணம்ங்கறது வந்து பாத்தீங்ன்னா அது ஒரு கெட்டது அப்டின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கிரகணங்கறது வந்து ஆ இது நிலா சூரியன வந்து அது வந்து முழுங்கிடும் அது வந்து அப்டின்னு சொல்லுவாங்க அதெல்லா இல்ல அது வந்து என்னன்னா ஒரு நேர்க்கோட்ல வந்து ஒரே நேர்கோட்ல வந்து பூமி பூமி இருக்கிற நேர்கோட்ல வந்து சில வந்து கோள்லா இருக் பாத்தீங்ளா அந்த மாரி அது கிராஸ்ட் ஆகறதா வந்து கிரகணோன் சொல்லுவாங்க அப்ப வந்து அது சூரியன ஒளிய நமக்கு மறைக்கு அந்தது வந்து இருள் வந்து காட்டு நமக்கு அது வந்து அதுதா அது ஆக்சல் நடக்கறது பட் அது வந்து ஒரு கெட்ட சகுணோனு சொல்லுவாங்க அந்த கிரகணட் டைம்ல வந்து கன்சீவா இருக்கறவங்க இந்த நியூ பான் பேபிஸ் இவங்கள எல்லா வெளியேற போ கூடாதுன்னு சொல்லுவாங்க மேக்சிமம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வெளியில போக வேணான் சொல்லுவாங்க இருந்தாலு வந்து நம்ம போகாம இருக்க முடியாது ஏன்னாப்ப வேலக்கி போறவங்களா என்ன பண்ணுவாங்க வேலக்கு அவங்கவுங்க வேலக்கு போயிதா ஆகணு
பிரெக்னன்ட் ஆனதுன்ன கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகண அந்த மாரி வந்திருக்கு மார்னிங் டைம்லயு வந்திருக்கு இது சந்திரகிரகணமு வந்திருக்கு ஆனா வந்து நா போயிருக்க அந்த டைம்லா நா வெளில லாம் போயிருக்க ஆனா இதுவரிக்கு நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்தமாரி கொழந்தக்கு ஏதாச்சு எபட் ஆகு வயித்துள்ள ருக்க கொழந்தங்களுக்கு அப்டி சொல்லுவாங்க ஆனாக்க பொறந்த நா நோட் பண்ணிருக்க ஒன்னுக்கொன் இந் மாரி எதுவு வந்ததே கெடையாது அவனுக்கு செக் பண்ணிட்டோ எல்லாமே டாக்டர்கிட்டயு கேட்டொ இந்த டைம்ல போயிருந்துருக்கோ எதுவு அது நான்னா எதில்லையா கொழந்தக்கி எஃபெக்ட் ஆகா அப்டினு சொல்லி கேட்டிருக்கோ அவங்களு எதுவு ஆகாதுன்தா சொல்லிருக்குறாங்க அதா இன்னு டவுட் இருக்குல்ல ஏனா ஆகுமா அப்டின்ற மாரி
ல் மெடிக் கல் ரிலேட்டடா எனக்கு அது தெரியல சோ வந்து நார்மலா பெரியவங்க சொன்னத தா சொல்றே பெரியவங்க சொல்றது வந்து பாத்தீன்னா எனக்கு கிரகண டைம்ல வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த டைம்ல வந்து நம்ம வெளியில வந்தோம்னா அ கருப் அப்ப கன்ஸ் கன்சியூவா இருக்கிறவங்க வந்தான அந்த எஃபெக்ட் வந்து அந்த கொழந்தக்கி படுன்னு சொல்லுவாங்க அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு கேள் வந்து கன்சிவா இருந்தாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு அம்மா வீட்டு்ல தா இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்னா சந்திர கிரகணம் வந்துச் ச்சி சந்திர கிரகணம் வந்தப்ப ஏழு மணிக்குள்ளயே சாப்புடணு கிரகண ஸ்டார்ட் பண்ண சாப்பிடகூடாதுன் சொல்வாங்க அது நார்மல் தா கிரகணா டைம்ல வந்து சாப்புட கூடாதுன் சொல்வாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லா சாப்ட்டு முடிச்சிறணு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்னல்ல இருந்து ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாம எல்லாத்தையு க்ளோஸ் பண்ணி வச்சாங்க எதுக்காக இப்டி க்ளோஸ் பண்றீங்க வீடே ரொம்ப ஹீட்டா ருக்குது அப்டின் சொன்னா இல்ல ல்ல ரெண்டு வே ரெண்டு கேள் ருக்காங்க கன்சீவா ருக்குறவங்க சந்ரகிரகனொ அதோட சின்ன நிழல் கூட பட்ற கூடாது வீட்டுக்குள்ள அப்படீன்னு சொல்லுவாங்க அதே மாரி அந்த கன்சீவா அந்த கன்சீவா இருக்குற கேள் வந்து பாத்தீங்ன்னா அந்த கிரகண டைம்ல நைட்ல வருது அப்டின்னா அந்த கிரகணம் முடியற வரைக்கு தூங்க கூடாது உக்காந்தே தா இருந்தாங்க
ல்லாமெ சொல்றாங்க ஆனா வந்து இது எல்லாமே பண்ணனுல்ல பிரெக்னன்ட் ட்டா இருக்குறவங்க வந்து எல்லாமே நல்லா சாப்புட்ணு டயத்துக்கு சாப்புட்ணு பசி எடுக்கும்போதுல்லா சாப்புட்ணு ல்ல ஆனா நம்ம முன்னாடி சாப்பறதுன திருப்பி நம்மளுக்கு பசி எடுக்கு அந்த டைம் என்ன பண்ணுவாங்க பிரெக்னன்டா இருக்கவங்க எனக்கு நெறைய பசி எடுத்துருக்கு நா சாப்ட்ருக்க
கூடாது அப்டின்லா சொன்னாங்க சொன்னாங்க நைட் மிட் நைட்ல அந்த சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் மிட் நைட்ல முடிஞ்சுது அந்த மிட் நைட் வரைக்கு மிட் நைட்ல இயர்லி மார்னிங்கா என்னமொ முடிஞ்சுதுன்னு நெனக்கிறே நைட்ல ருந்து அது வரைக்கு பாத்தெங்கனா அந்த கேர்ள் யாரு ரெண்டு பேருமே தூங்காமே உக்காந்தேதா இருந்தாங்க படுக்ககோட இல்ல